ஆ ஃப்ரோ
ஆ ஆ கேக்குது நல்லா கேக்குது அதுதாங்க சிக்கன் பிரியாணி நாங்க செஞ்சு பாத்தோங்க ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸு எப்புன்னா ஒண்ணு பெருசாலா எதுவுமே நாங்க போட்ல எங்கட்ட அந்த பைசஸ் இல்லாதனால அந்த ஸ்டாட்டிங் இந்த பிரியாணி மசாலாக்கு அந்த இது பிரியாணிய இந்த ஸ்பைசஸ்ஸு ஒரு சின்ன பாக்கெட்டு இருக்குல்ல அத வாங்கி அதுல உள்ளத்த கொஞ்ச கொஞ்ச போட்டு அப்டியே ஆ ஆ அ யா என்னன்னா இந்த எண்ணெயில போட்டு அதே மாரி தக்காளி வெங்காயோ அந்த கொத்தமல்லியு புதினாவு கொஞ்ச போட் போட்டு வதக்கீட்டு நல்லா
ம்
நல்லா அது வதங்குனப்றோ இஞ்சி பூண்டு கொஞ்ச பேஸ்ட்ட போட் டு அப்பறோ கொஞ்ச அதையு வதக்கிட்டு அப்பறோ எப்போ சும்மா சிக்கன போட்டு நல்லா வதக்கிட்டு அப்பறோ அந்த பிரியாணி மசால் லா ஒன்னு விக்குங் கடையில
ம்
அதும் கூட மட்டு மட்டுந்தா போடுவோ அத போட்டு வேறது வேற பொடி போட்டா அது ஒரு மாரி தக்காளி சாப்பாடு மாரி மாறி இதுல வேற எதாவது டேஸ்ட்டு போயிடுஞ்சு சொல்ட்டு பிரியாணி மசாலா மட்டு போட்டு பண்ணி பாத்தா அது ஒரு மாரி அ எப்டி சொல்றது பிரியாணி டேஸ்ட் இல்லாம சப்புன்னு ஒரு மாரி ஒரு மாரி டேஸ்ட்டா வந்துருது இல்ல நெறையா வேற மசால் இல்ல எல்லா மசாலும் கா அவுங்க சொல்ற எதா பெ பீ வீடியோல பாத்து எதா எல்லா மசாலாவும் போட்டா அது ஒரு மாரி மசாலா சாதோ மாரி வேற டேஸ்ட்டா போயிருது அந்த கடையில வெக்கிற மாரி வரமாட்டேதுங்க அது ஏன் தெரியல அதனால நாங்க அப்றோ ட்ரை பண்றதுல்ல பிரியாணினா போய் கடையில வாங்கி சாப்ட்டு வந்துருவோ அப்டின்னு போய்றது
சாப்டிங்ளா ம் ம் ம்
து என்னன்னு அதுக்கு எதும் மசாலா எதுவுந் தனியா அரப் பிங்களா அரச்சு வச்சுருப்பீங்களா எங் ஃப்ரெண்டு ஒருத்தவுங்கிட்ட கேட்டே ஏ கூட ஒர்க் பண்றவங்க அவுங்க சொன்னாங்க எங்க வீட்ல எல்லாமே ஸ்பைஸஸ் எல்லா போட்டு தனியா மசா சாலா அரச்சு வச்சுருப்போ அத மட்டுந்தா போடுவோ வேற எதும் போட தேவல நா வேணா ஒரு நாள் தரே அத வச்சு செஞ்சு பாருங்கனாங்க அதுக்கு அடுத்து அவுங்கட்ட வாங்கல
வாங்கல ம் ம் நா மசாலால்லா அரச்சுலா வச் சுக்க மாட்டே
ஆ அப்பறோ எப்டி செய்வீங்க
நாங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி எல்லா மசாலா ஆட் பண்ண மாட்டே
ம் ம் ம்
கீழ பாத்தீங்கன்னா தயிரு
ஆமா தயிரு லெமன்னு அது ஓகே ஓகே அது
ஆ ஹ ஹ ஹ தயிர் ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மொளகா தூளு ம் மஞ்சத்தூள்
மஞ்சத்தூள் ஓகே அ
ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அத ஒரு ஹாஃப் நவர் ஊற வச்சுக்கணு
ஓ சிக்கன் தனியா தயிரு தனிமிளகத்தூளு இஞ்சித்தூளு இஞ்சி பூண்டு பேஸ் இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்
ஆமா தூலு உ அப்ரோ வந்து எவ்ளோ போட்றோன்றது நீங்க அதுலே பாத் த்துக்கொணு ஏனா வந்தா இன்னொர் வாட்டி நீங்க சிக்கன் பிரிய பிரியாணிலேயு நீங்க போட்ணுன்னும் போது இதுல போடுற உப்போ ஓட அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குணு
ஆமா ஆமா ஆமா ரெண்
ஆமா ஆமா அத போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃ நேரோ அப்டியே ஊற வஸ்ட்டீங்ன் நச்சீங்னா அதுக்கப்ரோ அரிசியு ஊர வச்சுகினிங்கனா
ஆ அ
ஒரு கிலோ அரிசிக்கு நாலு தக்காளி ஒரு ஆறு வெங்காயோ இருந்தா போது ரொம்ப வேணா
சிக்கி ஒரு கிலோ அரிசிக்கி
ஆமா அ இஞ்சி நூறு எப்டினாலு இப்ப நீங்க சிக்கன்ல ஆட் பண்றிங்கல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா கொஞ்சோ
இது நூறு கிராம் நூறு கிராம் வாங்கி அரச்சி வச்சிகினீங்கனாலே போது
ஒஅ ஓகே ஓகே
நா என்ன பண்ணுவன்னா எண்ண ஊத்திட்டு இந்த பட்ட நா ரொம்பப் போட மாட்டே ஏனா நா ரொம்ப இந்த மசாலாலா ஆட் பண்ணா எங்க சாருக்கு ஒரு மாறி ஒடம்பு புடிக்கு
ஓ சேரி சேரிங்க சேரிங்க
கி யூஸ் பண்ற மசாலா ஐட்டமே சுத்தமாவா ஒத்துக்காது ஒடம்புக்கு அவுங்களுக்கு
ஓ சேரி சேரி சேரி சேரி
பண்ணுவோ என்னை கூட பாத்தீங் இந்த பட்ட லவங்கோ ஏலக்கா
ஏலக்கா ஓகே ஓகே ஓகே இந்த அன்னாசி பூ இதெல்லா போட மாட்டீங்க
அந்த கசகசா இதெல்லா நா நறைய எக்ஸ்ட்ரா கோட்டுவாங்க பாருங்க அதெல்லா யூஸ் பண்ணவே மாட்டே இந்த மூணு மட்டுதா போடுவே
சேரி சேரி சேரி சேரி
மட்டு கிராம கூடு போட மாடடே
ப்ப அ
வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கோல்டன் ப்ப கோல்டன் கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்ளோ இது ஆ ஆ அவ்ளோ தூரலா நா வதக்க மாட்டே அந்த அளவுக்குலா வதக்கலா மாட்டே டைம் இருக்காது என ஏன்னா காலேலே அவுங்களுக்கு குடுத்து அனுப்பனுன்றதுனா அந்த அளவுக்குலா வதக்க மாட்டோ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு இது பண்ணிப்பே பண்ணிட்டு அது கூட இஞ்சிபூண்டு பேஸ்ட் அதுக்கப்ரோ ஆட் பண்ணிடுவே ஆட் பண்ணிட்டு ஆ அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அஸ் ஆட் பண்ணதுக்கு அப்ரோ புதினா மட்டு கொத்தமல்லி போட மாட்டே புதினா மட்டு போட்டு அந்த பச்ச வாசன போற அளவுக்கு வதக்கிட்டு
அ அ
க்க நம்ம இது பண்ணி வச்சி இருப்பிங்கலா மிக்ஸ் பண்ணி வச்சிரு
ஆமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க் சிக்கன
தக்காளி போட மாட்ட
தக்காளி போடாமோ சேரி சேரி
ஃபஸ்ட்டு இத போட்டு ஒரு அஞ்சி நிமிஷ நீங்க குக்கர அப்டியே மூடி வச்சிருந்தீங்கன்னா சாதாரணமா மூடி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து அந்த எண்ண
இதெல்லா பிரிஞ்சி வரா அஅ கொஞ்ச இதா கொதிச்சி வரு அ அ
தக்காளியு பச்ச மொளகாவு போடணு நீங்க
ஓகே ஓகே அதுக்கப்
ஆமா தக்காளியு பச்ச மொளகாவு ஒத் பச்ச மிளகா ஒரு ஆறு எட்டு போது ஏன்னா அதுவே காரோ கொஞ்சோ கரெக்டா இருக்கு கீறி போடம் போது அத நல்லா கலக்கி வச்சிட்டு அதுக்கப்ரோ பாத்தீங்கன்னா லைட்டா அ ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிக்கன்ல நீங்க தனி மொளகாத்தூளு ஆட் பண்ணிருக் பிங்க அதனால இதுல ஒரு அர ஸ்பூன் மட்டு தனி மொளவாத்தூள்
ஓ தனியா சேரி ஓகே ஓகே
நீங்க பாத்தீங்கன்னா சக்தில வாங்குக ஆட்சில வாங்க வேன்னா சக்தில வாங்கனா கலருக்கும் கலர் கொடுக்கு அந்த காரத்துக்கு காரமு கொடுக்கு
ஓ சேரி சேரி சேரி அ
அரை ஸ்பூன் அந்த தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கெளறிட்டு அ அதுக்கப்ற மெட்டா பாத்தீங்கன்னா ஒரு டம்ப அரிசிக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி
ஒரு டம்ளர் அரிசிக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி
அப்றம் ஆமா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுக்குறீங்கனா நாலு டம்பளர் தண்ணி ஊத்தி ஓர் ஐஞ்ச் நிமிஷ கொதிக்கி விட்டதுக்கு அப்பற அரிசில பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத அளவுக் வடிச்சுட்டு அந்த எடுத்து அந்த கொதிக்குது இல்லிங்களா
ஆமா ஆமா ஆமா
குக்கர்ல போட்டுட்டு க்ளோஸ் பண்ண வேணா க்ளோஸ் பண்ணாம அந்த தண்ணி வத் உனத்ற அளவுக்கு கொஞ்ச மேல மட்டு தண்ணியா இருக்கிற மாரி இருக்கும்ல
ஆமா ஆமா
அளவுக்கு லைட்டா கரண்டி வச்சு கெளறிட்டு அதுக்கப்புற குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு ஒரு விசில் குடுத்தா போதும்
ஒரு விசில் மட்டு
ஆமா ஏன்னா ஆல்ரெடி நீங்க தண்ணி வத்தன
ஆமா ஆமா கொஞ்ச கரெட்டா மேல அரிசிக்கு லெவெல்லா வந்தக்கு அப்
ஆ மட்டு குளோஸ் பண்றீங்கங்கும் போது மூணு விசில் கொடுத்திங்னா ஒண்ணு அடிப் புடிச்சிரு இல்ல கொழஞ்சிரு
கொழஞ்சிரு
விசுல கொடுத்துட்டு அதுக்கப்புற அத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கால் மண்நேர அந்த ஹீட்லயே அது தம்லே பாத்தீங்கனா இருக்கிற ரைஸும் வெந்துரு சிக்கனு வெந்துரு
சேரி சேரி சேரிங்க நா ட்ரை பண்ணி பாக்குறே அந்த மாரி நாங்க பண்ணி பாத்தோ பஸ்ட்டு ஒரு தடவை எதுமே போடாம பிரியாணி மசாலாவு கொஞ்ச மெளகாத்தூள் மட்டு
அதெல்லா நம்ம செய்யறத அப்டியே ஆப்போசிட்ல கொண்டு வந்து நிறுத்து
ஆஹ்
சிக்கன் மசா இது சிக்கன் அ பிரியாணி மசாலான்றதே ஆப் ஆப்போசிட்லதா வந்து நிற்த்துமே அதுல என்னென்ன மிக்ஸ் பண்றாங்கன்றதே தெரியாது நம்ளுக்கு
அதா அதா அதா அதா அதா
வித்று அது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க அதா பண்ணி பாத்தோ பண்ணி பாத்தக்கப்புற நாங்க பிரியாணி மட்டு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பாத்தோ மூனு தடவுமே ஒரு பிரியாணியு சிக்ஸ்டிஃவையு செஞ்சோ சிக்ஸ்டிஃவை நல்லா வந்துருச்சு ஆனா பிரியாணி நாங்க எதிர்பாத்த அளவுக்கு வர்ல பசுச்சுருச்சு பழக பழக வந்துர்ந்தா ரெண்டு மூனு தடவையு ஒரு வித்தியாச மான டேஸ்ட் மூனு தடவயு ஒரே டேஸ்ட் வந்து கொஞ்ச இம்ப்ரூ ஆனா பரவால்ல
ம்‌‌ ம் ம்
டேஸ்டா வந்ச்சு ஆ இது நம்ளுக்கு செட் ஆவாதுடா அது இல்லாம பிரியாணி ரைஸ் அது வேற ஒரு தரவ பண்ணாலு நல்லா பண்ணமா சாப்டமா இருக்கு இல்லியா அவிங்க ஒரு சாப்ட ஃபீலே வர மாட்டிகிது அதனால பிரியாணி மீன் வாங்கறன் மட்டு போய் கடைல போய் சாப்டு வந்துர்லா நாளைக்கு பிரியாணி சாப்பிடும்னு தோனுச்சினா கடைல போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வந்துருவோ மத்தபடி கிரேவி இந்த மாதிரி இருந்தா மட்டு சித்தி நாங்களா பண்ணிக்கிறது
பண்ணிக்கிடு
இப்ப நீங்க சொன்ன ரெசிபி வேணா ஒரு தட ட்ரை பண்ணி பாக்கறோ இந்த வாரம்ல அடுத்த வாரத்துல இதுக்குனு எடுப்போ
இல்ல மசாலா நீங்க அதிகமா ஆட் பண்ண தேவல ஷட் சத்தி மிளாத்தூள் ஆட் பண்ணும்போது கலர் அந்த கலர் ஃபுட்லா எல்லா தனியாவே ஆட் பண்ற மாரி வரு
ஆமா ஆமா ஆமா ஆமா
யூஸ் பண்ணும் போது கலர் வந்து நீங்க ஆட் பண்ணவே தேவல்ல
தேவப்படாது ஆ சக் ப்பிலயே இது அ பண்ண சொன்னீங்க ஆச்சி இல்லாம
உம் ஆச்சியில அந்த அளவுக்கு காரந்தா ஹெவியா குடுக்கு
ஆ அ அ ஹ
குடுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தூள் வந்து அந்த மண்ணு மாரி இருக்கற மாரி எனக்கு அந்த மாரி ஃபீலா இருக்கு அந்த ஆச்சில
ஆ ஆமா ஆமா கொஞ்ச இது கரகரன்னு அந்த மாரி இருக்கும் மண்ணு மாரிதா இருக்கும் அந்த மாரி ஆ
சக்தில பாத்தீங்கன்னா அப்டி இருக்காது சக்தில நல்லா இருக்கு எந்த கிரேவியா இருந்தாலு செரி சிக்கன் கிரேவி வந்தாலு செரி நார்மல் தக்காளி தொக்கு நார்மல் சிக்கன் கருவாடு கிரேவி அதெல்லா செஞ்சா நார்மலாவே நீங்க சக்தி தூள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னு நல்லா இருக்கு
ஓ ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே பரவாயில்ல எதாவது வீட்லனா ஃபேம்லினு போயிட்டா இப்பவே இப்ப காலத்திலல்லா எங்க நெறைய பேருக்கு சமைக்கவே தெரிற்றது இல்லீங்க இந்த காலத்துலயு நாங்க பேச்லரே ச மூச்சு முட்டு நெறைய பொண்ணுங்ளுக்கு கல்யாண ஆயி வரவங்களு சமைக்கவே தெர்றதில்ல
அவுங்கதா நம்மல்லாமே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறோங்ளே
அதா அதா அதா அதா அதா அதா அதா
ஜூமோட்டோன்னு வந்துருச்சுங்களே அப்பறம் தா ஃபோன எடு ஒரு இதுல பட்டன தட்டு
அது இந்த கலாச்சாரோ எப்போ வந்துச்சோ அப் இப்பயே சமைக்கிறதெல்லா நிப்பாட்டிட்டாங்க சோம்பேரித்தனமாய் போச்சு எல்லாருக்கு இப்ப இந்த வேல முடுச்சு வரவங்கெல்லா செரி வெளிய சாப்பட வேணா பிள்ளைளுக்கு நல்ல சாப்பாடா குடுப்போம வீட்டுக்காருக்கு நல்லா சாப்பாடு குடுப்போ தாண்டி என்னத்த நம்ளுக்கு டயடா இருக்கு ஸ்விக்கி எடு சொமொட் ட்டா எடு எதாது ஃபிட்ட போடு அத ஆட்ரு போட்டு அவன் வந்து வீட்லயே குடுத்துட போறான் தட்டு கழுவுர வேல மிச்சம் சமைக் க்கிற வேல மிச்சோ கைய வந்து சாப்பட்டு குப்பைல போட்டு கைய கழுவுனா போது எல்லா வேலையு மிச்சோ அப்டி நெனைக்க ஆரம்பச்சிற்றாங்க ஆனா அதுல இருக்க கெட் டத நெனைக்கிறதில்ல பின்னாடி எவ்ளோ நமக்கு அவ எப்டி என்ன நல்லா என்ன ஏது ஸ்விக்கில ஆட்ரு போ பண்றோ நம்ம நேர்ல பாக்றதில்ல எப்படி சமைக்கிறான் நல்ல பொருள தா சமைக்கிறானா நெறைய பாத்தீங்கன்னா ஸ்விக்கில ஆட்ரு போட்டு நெறைய ப்ராப்ளம் எல்லா வருது அதெல்லா பாக்றாங்ளா இல்லையானே தெரிய மாட்டிங்குது
இல்ல ப்ரோ எல்லாமே தெரியு தெரியாமலா இருக்கவே மாட்டாங்க பாத்துக்கலா என் நம்மள்ட்ட காசு இருக்கு ஹாஸ்பிட் கூட்டுபோய் பாத்துக்கற அது அலா அசால்ட்டுதன எப்ப இருக்கோ அவங்ககிட்டோ உண்மையலுமே அவுங்க ஆ போனு கைகுமா தா அழஞ்சிட்ருப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆ
வேணானா நாங்க இத சாப்பிட்டோ அத சாப்ட்டோ பில்டப் கொடுக்கலா மறு நாள் கால்ல எழுஞ்சுகிறப்பதான தெரியு அவங்களோட டை
அதா அதா அதா அதா அது ஒவ்வொரு முட் டாள்தா வெளிய எங்கங்க அது டேஸ்டக்காக தா சமைக்கிறாங்க அஜினமோட்டோ அது இதுன்னு போட்டு யாரு ஹெல்த் த யாரு ப்ரிவர் பண்றா எல்லாரு அவங்களுக்கு அந்த பொருள் விக்கணு அவ்ளோதா
அவ்ளோதா வேற
அத தெரியாம வாங்கி சாப்பிட்றாங்க சின்ன புள்ளைங்களுக்கு அததா வாங்கி குடுக்குறாங்க நெறைய எடத் துல நெறைய எடத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன புள்ளைங்க அந்த சவர்மா அந்த மாரில்லா வாங்கி குடுத்து ன்னு எறந்து போயிட்டாங்க அந்த மாரி நெறைய நியூஸ் பாக்குறோ அது தெரிஞ்சு அனாலு இன்னு அந்த நம்ம ஆளுங்க மார்ற மாரி தெரில அது சின்ன புள்ளங்களுக்கல்லா என்னென்ன ஃபுட்ட வாங்கி குடுக்க கூடாதோ அத வாங்கி குடுக்கறதான பழக்கமா வச்சிருக்காங்க வெளிய வச்சுற்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு சின்ன புள்ளைங்களு ஜங்க் ஃபுட்ட கொறைக்கிறது ரொம்ப நல்ல விஷய வெளிய வாங் குடுக்குறத கொறைச்சிகிட்டு உள்ள வீட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மலால முஞ்ச ஏதோ ஒரு ஸ்னாக்ஸ்ஸோ ஏதோ பண்ணி குடுத் தாலே அவுங்க சாப்ட்டு இருந்துருவாங்கன்னு நெனைக்கிறே
கண்டிப்பா நா பசங்கள வீணாக்குறத நம்மதா ப்ரோ
அதா உண்ம நம்ம பசங்க ஆசப்படுறாங்களேன்னு வாங் கொடுக்கறது ஓகே அதோட பின் விளைவுகளையு யோசிச்சு வாங்கி குடுக்குறதாரு நெறைய பேர் அப்டிதா ஐயோ நம்ம பசங் ஆசப்பட்டானே கேட்டானேன்னு வாங்கி கொடுக்குறாங்க அது அவனுக்கு நல்லதா கெட்டதா அதனால அவனுக்கு என்ன ஏது அத யோசிக்க மாட்றாங்க அப்போதைக்கு நம்ம பைய ஆசைப்பட்டான்னு வாங் கொடுத்தறாங்க அத அவனுக்கு பழக்கப்படுத்தி உட்டுறது அது அடுத்து அப்டியே பழக்கமாய்ட்டே போய்ருதே தவர அ நிப்பாட்றது இல்ல
ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் கால் பாக்குறே
ஆ சேரிங்